ஹாய் மேம்
ம் என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ஆ நா பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக ஹோம் டவுன் போயிட்ருக்கே
ஓ பொங்கல் செலிப்ரேட் பண்றக்கு ஹோம் டவுன்லா நீங்க போவீங்களா
ம் ஆமாங்க நாங்க கொஞ்ச ட்ரெடிஷன் ஃபேமிலி ஸோ பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க அங்க ஹோம் டவுன்தா போவோ
ஓ சூப்பர் சூப்பர் அங்க போய் என்ன பண்வீங்க
அங்க எல்லா ஜாயின் ஃபேமிலியா அண்ட் அந்த ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எல்லா ஒண்ணா இருந்து அண்ட் பொங்கல வந்து சிறப்பா செலிப்ரேட் பண்ட்டு அங்க இருக்குற கொஞ்சம் கேம்ஸலா நல்லா வெளாடி என்ஜாய் பண்ணுவோ சோ இப்டிதா செலிப்ரேட் பண்ணுவோ அந்த
அதுக்கு நீங்க இண்டிவஜுவல் ஃபேமிலியா இங்கேயே நீங்க செலப்ரேட் பண்லால்ல யா அங்க போய் பண்றீங்க அ ட்ராவல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி போகணுல்ல
நீங்க சொல்றது கரெக்ட்தா பட் வந்து ஒண்ணா இருந்து செலிப்ரேட் பண்ணாதான நம்ம அது ஒரு ஆ இண்டிஜுவளா தெரியு சோ நம்ப கீழ இருக்கவங்க நம்மளவிட குட் நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் யாராச்சு நம்ம இவுங்க பாருங்க இவ்ளோ ரொம்ப ட்ரெடிஷனா இருக்காங்க இவ்ளோ கலாச்சார மிக்க குடும்பமா இருக் க்காங்க அப்டின்னு சொல்றப்ப நமக்கு ரொம்ப பெரு-பெருமையா இருக்கும்ல சோ அத வந்து ஃபாலோ பண்றதுக்காக நாங்க இன்னும் அத அப்டியே மாத்தாம அப்டியே வச்சிருக்கோ
செரி -செரி-செரி எவ்ளோ நாளா ட்ராவல் பண்ணி போவீங்க
ஆ ஒரு டூ ஆர்ஸ்
சூப்பர் -சூப்பர்- சூப்பர் இப்போ நீங்க அங்க போய் செலிப்ரேட் பண்றதும் இங்க செலிப்ரேட் பண்றதும் ஒண்ணுதான
அது எப்டிங்க அதாவது ஒரு சிட்டியில செலிப்ரேட் பண்றதும் ஒரு வில்லேஜ்ல செலிப்ரேட் பண்றதும் ஒண்ணாயிருமா
ஜஸ்ட் என்ன நீங்க அங்கயே பொங்கல் வப்பீங்க இங்கயும் பொங்கல் வப்பீங்க அங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளயே வில்லேஜ்குள் வில்லேஜுன்னு சொல்றீங்க எப்டியும் வீட்டுக்குள்ளதா இருப்பீங்க இதே டவுன்னா பொங்கலப்போ ஏதாவது தியேட்டர் போய் படம் பாக்கலா
ஓ நீங்க அப்டி சொல்றீங்க ஓகே நா உங்க பாய்ண்ட் ஆஃப் வியூக்கே வரேன் ஆ இப்ப நம்ம இங்க சிட்டி சைட்லலாம் எடுத்துக்கிட்டோ அப்டின்னா நம்ம ஏதாவது ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணிதா நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணறதுக்கான திங்க்ஸஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லா வாங்கணு இதே வில்லேஜ் டவுன்னா அப்டி கெடையாத் து அந்த மொதல் நெல் வெளஞ்ச நெல்ல நம்ம டேரைக்டா போய் காட்ல சாமி கும்புட்டு அத எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு அதை அ அது சில சம்பிரதாயத்தலா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் விடிஞ்சு அண்ட் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு சாமி கும்புட்டு அப்பறம் குலதெய்வத்த கும்புட்டு அதுக் அப்றம்தா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அந்த பொங்கல் வச்சு முடிச்ச அண்டு இவ்ளோ ப்ராசஸ்க்கு அப்பறம் கடைசில சாமி கும்ட்டு அ அதுவரைக்குமே நம்ம யாருமே சாப்ட மாட்டாங்க இப்ப இதுவே சிட்டி சைடு அப்படினா ஓகே அவுங்க சாய் பேசிக்கா எல்லாரும் சாமி கும்புட போறோம் இன்னைக்கும் சாமிக் கும்புட போறோ அப்டின்னு நெனைச்சிட்டு ஆ எல்லாரும் சாப்ட்ருவாங்க பட் ஆனா இந்த வில்லேஜ் சைட்லா அப்டி இல்ல அந்த சாமி கும்புட்ற வரைக்குமே எல்லாருமே வெரதத்துல இருப்பாங்க சோ அதையு நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணில்ல சோ எப்புடி அது ரெண்டும் ஈக்வலாயிருக்கும் முடியாதுல்ல அது இன்னு நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஒரு மாரி புதுமையா இருக்கு க
ம் யா பு புரியிது புரியித் அங்க வில்லேஜ் லைஃப் கொஞ்ச சூப் ப்பராருக்கும் சீனரிஸ்லாம் சூப்பராருக்கும் அம் புரியுது ஓகே இப்ப குலதெய்வம் கோயில்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த- இந்த போ அம் ப்ப இந்த ஸ்டெப்ஸ்லா சொன்னீங்கல்ல நெல் அறுத்து எடுத்துட்டு வந்து பண்றது இதென்ன இதெல்லா பெரியவங்க மட்டுந்தா பண்ணுவாங்களா இல்ல சின்னவங்களு கூட சேந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க ஆ
அதாவது எங்க ஃபேமிலியில எப்டி அப்டினா ஆ நாங்க எங்க தாத்தா பாட்டி சொல்றத கேட்டே வளந்துட்ருக்கோம் அதாவது அப்பா அம்மா சொல்றதுக் ஒரு அ அப்பா அம்மா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலு எங்க தாத்தா பாட்டி சொல்றதுக் துக்குதா நாங்க முதல் முக்கியத்துவமே அதாவ்து மொத்த குடும்பமே முத் முதல் முக்கியத்துவம் குடுக்கறது தாத்தா பாட்டியோட வார்த்தைகளுக்குதா அவுங்க என்ன சொல்றாங்களோ அந்த பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாம எல்லாரு நடந்துப்பாங்க அவுங்க இந்த ட்ரெடிஷன ஃபாலோ பண்ணுங்க இப்ப நாங்க இத சொல்றோ அப்டின்னா இத நீங்கள்ஃபாலோ பண்ணுங்க அப்டின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க யாருமே அத வந்து அப்ஜெக்ட் பண்ணமாட்டாங்க
ஓகே -ஓகே இப்ப நீங்க இதே ஃபேமிலி ஓகே உங்கள கல்யாணம் பண்ணவங்க அவுங்களு அதே ஃபாலோ பண்ணுவாங்களா
யா மேபி கண்டிப்பா மேபின்னு கூட சொல்ல முடியாது கண்டிப்பா அவுங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க
அவுங்களுக்கு கொஞ்சோ ஆ அவுங்க ஃபேமிலில அதெல்லா பண்ணாம இருந்திருப்பாங்க இப்ப வந்து இங்க பண்ணும் போது அவுங்களுக்கு புதுசா இருக்கும் ஒண்ணும் புரியாம இருக்கும்
பட் ஆனா எஸ் நீங்க சொல் -எஸ் நீங்க சொல்றது கரெக்ட்தா பட் நம்ம அத அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கறப்ப அவுங்களுக்கு கொஞ்ச இனட்ரஸ்டிங்கா இருக்கும்ல பட் இவங்க ஃபேமிலி ரொம்ப ட்ரடிஷனா இருக்காங்க
ம்
அது நம்ம கத்துக்கற அது அவுங்க கத்துக்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல
ஓகே -ஓகே -ஓகே
உம் அதாவது எங்க தாத்தா பாட்டி சொல்ற மாரி இந்த குலதெய்வ வழிபாடுகள்
ம்
அந்த குலதெய்வ வழிபாடுகள்ல நம்ம பேசிக்கா பாக்குற இந்த ஒரு நல்ல-நல்ல-நல்ல நாட்கள்ல போய் சாமி கும்படுறது இந்த மாரியான நிகழ்வுகள் அந்த இது மாரியான நிகழ்வுகளத் தாண்டி இந்த குறிப்பிட்ட ஒரு அமாவாசை நாட்கள் இந்த பௌர்ணமி நாட்கள் எல்லா போய் சாமி கும்ப்ட்டு
இப்போ நீங்க சொல்றீங்க ஓகே ஆ ஒவ்வொரு சாமி கும்பிடும்போதும் குலதெய்வ கோயிலுக்கு போம்போதும் எப்ப குலதெய்வ கோயிலினுல்ல ஒரு ஜென்ட்ரலா ஒரு கோயிலுக்கு போனுனாலும் உங்க ஃபேமிலியோடதா போவீங்களா
ஆமா கண்டிப்பா ஃபேமிலியோட போவோ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா அதாவது அவருதா சொல்லுவாரு நம்ம இந்த டைம்ல இந்த கோயிலுக்கு போயாகணு அப்டின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு அதுக்கு ஏன் அப்ஜெக்ட் பண்ணாம ஓகே சொல்லிருவே ஸோ அவுங்க சொல்றத நம்ம வந்து எதித்து பேசாம ஓகே சொல்றோ
புரியுது-புரியுது-புரியுது அ இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து சரி ஓகேன்னு எடுத்துப்பாங்க ஒவ்வொருத்தங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி உங்க பிரதர் ஆர் சிஸ்டர் ஃபேமிலி வந்து அவுங்கதா ஒர்க் இருந்து வரல அப்டின்னா நீங்க ஈஸியா விட் ட்ருவீங்களா அதுல இல்லாதவுங்க
நோ வே அதாவ்து நாங்க டேட்ட சேஞ்ச் பண்ணாலு பண்ணுவமே தவிர பட் அவங்கள விட்டுட்டு நாங்க போகவே மாட்டோ அந்தளவுக்கு நாங்க ட்ரெடிஷன்ஸ ஃபாலோ பண்ணிட்ருக்கோ
ஓகே -ஓகே -ஓகே இப்ப கோயிலுக்கு போறீங்க ஓகே இப்போ வந்து அவ வயசானவங்களையு கூட்டிட்டு போவீங்களா இல்ல அங்க மட்டும் ஒரு மிடில் ஏஜ் பீப் மிடில் ஏஜ்ல இருக்குவங்க மட்டு போயிட்டு வருவீங்ளா
மொத்த ஃபேமிலியுமே போய்ட்டு வருவோம் இதுல டவுட்டே வேண்டா ஓ என்ன ஒரு பங்க்ஷனா இருந்தாலும் சரி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காதணி பெயர் சூட்டு விழா இந்த காதணி விழா யார் பியா சிங் ஃபங்ஷன்னு இந்த பியூபர்ட்டி பங்கஷன் என்ன பங்க்ஷ இந்த கல்யாண பங்க்ஷனு அப்புறோ அந்த ரிலேசன்ஸ் குல்ல ஏதாது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்சா இருந்தாலும் நா ஒன்னா ஃபேமிலியா தான் போவோம் அந்த ஃபேமிலில தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டணும் பண்ணுவோம் அன்டு வாட் என்ன ஃபங்க்ஷ்னா இருந்தாலு சரி ஒட்டுகாக தான் போயி்ட்டு அட்டன் பண்ட்டு வருவோம்
புரிது புரிது உங்க ஃபேமிலிலன இவ்வளோ பேரு இருக்காங்க
மேக்சிமம் ஒரு தர்ட்டி டு தர்ட்டி ஃபை மெம்பர்ஸ் இரு
அவ்வளோ பேரூ போணு ஆ உங்களுக்கு பட்ஜெடு ஏறிடாதா
ஹறக ப் நா ப புக் பண்ணியீ எப்படி சொல்றது அப்படனா இம்பார்டன்் குடுக்கறோம்ோ இப்போ அவர் சொல்றத பபாலோ பண்றோம் அப்ப பட்சத்து நம பெசா தெரிஞ்சக்காோ எல்லேர் க் பண்ணி தான போவோம் இப்பத்தனை ஃபேமிலி வராங்கன்றப்போ எல்லாருமே ஷேர் பண்ணி வாங்க அதுல எதுவும் பெைசா எக்ஸ்பென்ஸ் ஆக்குறது தெரியாது ஃபோர் ஃபேமிலி இருக்கும் அப்டினா ஃபோர் ஃபேமிலி சேத் தேவல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு உங்களு உங்ளுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்களுக்கு அப்டின்ற மாரி ஷேர்ப் நாங்க அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோ
செரி செரி நா நினைச்சே உங்க- உங்க பெரியவங்க இருக்காங்கல்ல தாத்தா பாட்டிங்க தாத்தா பாண்டியோட செலவுமட் மட்டும்தான் அப்டின் நான் நென ச நீங்க எல்லா ஃபேமிலியும் ஷேர் பண்ணுவீங்கன் அது எங்க தாட்ல வரவே இல்ல
நான் அப்டிலா கடையாது ஷேர் பண்ணி தா நாங்க பண்ணுவோ
சூப்பர் சூப்பருங்க இப்போ மேரேஜ்ல்லா வந்தா உங்க ஃபேமிலியே அதிக பேர் வந்துருவாங்கல்ல இ இப்ப உங்க ஊர்ல மட் உங்க ஊர் ல நீங்க மட்டும் தான் இது மாதி ஃபாலோ பண்றீங்களா இல்ல உங்க ஊர்ல எல்லாரும் இது மாறி தா ஃபாலோ பண்ணுவாங்ளா
மேக்சிமைஸ்டு ஹ எங்க ஃபேமிலி வந்து இப்படிதான் ட்ரெடிஷன்ஸ ஃபாலோ பண்ணிதான் இதுவரைக்கு கால காலமான ட்ரெடிஷன ஃபாலோ பண்றத இதுவரைக்குமே சர்வே பண்ணிட்ருக்ககோ பட் அதர்பேமிலிஸ் அண்ட் நறைய பேர் டரெடிஷன்ஸ ஃபாலோ பண்றாங்க பட் இந்த அளவுக்கு டீபெஸ்ட்டா ஃபாலோ பண்றாங்கலானு கேட்டா எனக்கு தெரியாது இருந்தா சொல்லுவன் பட் எங்க ஃபேமிலிய பொறுத்த வரைக் கு இன்னை வரைக்குமே நாங்க டிரேடிஷன ஃபாலோ பண்ணிதா சர்வே பண்ணிட்ருக்கோ
ஒகே உங்க வைப்பீங்கல்ல உங்க ஊர்ல அங்க கேம்ஸ் லா நிறைய இருக்குமா இல்ல அஹ ம் ஜஸ்ட் லைக்கு எப்டி சொல்றது அங்க ஜல்லிக்கட்டுலாம் நடக்குமா
அதாவது அந்த பொங்கல் பெஸ்டிவல் அஞ்சு நாளுமே ஒவ்வொரு நாளைக்கு அங்க ஒவ்வொரு போட்டி நடக்கும் லைக் இந்த உரியடி போட்டி வலுக் க்குமர ஏறுறது ஜல்லிக்கட்டு போட்டி ஆனா மெயினான பங்கஷனே நீங்க சொன்ன அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தான் மூணாவது நாள் நடக்கும் மொதல் நாள் உறியடி போட்டி ஹா இரண்டாவது நாள் வந்து வழுக்குமரம் ஏறுதல் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க அத கேள்விப்பற்றிக்கிங்களா இல்லையா எனக் தெர்ல பட் அது ஒன் ஆப் த மோஸ் பேமஸ்ட் கேமிங் வில்லேஜ் அப்டினு கூட எடுத் த்துக்கலாம்
நான் நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் நேர்ல எல்லா கேள்விப்பட்டதுல்ல
ஓ அப்டிங்களா செரி செரி அது ஒரு மாரி பேமஸான கேம் அப்புறம் மூணாவது நாள் ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமா நடக்கும்
நீங்க அந்த ஜல்லிக்கட்டு மாடுலா வளர்த்றீங்களா
ஆஹா இல்லங்க ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வளக்கல பட் நார்மல் இந்த பசு மாடுதான் ஒரு முப்பது மாடு கிட்ட வளர்த்துட்ருக்கோ
செரி செரி செரி முப்பது மாடுக்கோ எப்டிங்க
ஒரு பண்ண மாரி வச்சி ரா-ரன் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு வச்சுக்கோங்களே
எப்டி அதெல்லாம் நீங்க ரன் பண்றீங்க தாத்தா பாட்டியால முடியுமா இல்ல அதுக்
ஆ அதுக்கா மேட்ஸ் வச்சிருக்கோ அவங்க அத வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க
ஓகே ஓகே ஓகே ஐ இப்போ உங்க தாத்தா பாட்டிக்கு பசங்க ய இல்லையா அவுங்க யாரு பாத்துக்க மாட்டாங்களா
ஆ இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொருதங்க ஒவ்வொரு இண்டிஜுவல் பிசினஸ்ண்ணிட்டு இருக்குறதனால அவங்களால இங்க புல் போக்கஸ் பண்ண முடியாது இல்லையா
ஓ தாத்தா பாட்டி மட்டுந்தா அக்ரிகல்ச்சரா
பேமிலியே அக்ரிகல்ச்சுரல் பேமிலி தா-பேமிலியே அக்ரிகல்ச்சுரல் பேமிலி தா வி ஆர் ஜாயின் பேமிலி ஃபஸ்ட் ஆப் ஆல்
ஓகே சாரி சாரி சாரி
பேமிலி அக்ரிகல்ச்சர் பேமிலி தா நாங்க ஜாயின் பேமிலி அண்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்றதுனால எல்லாரும் வீட்ல டைம் ஸ்பெண் பண்ண முடியாது ஒட்டுக்காக வீட்ல டைம் ஸ்பெண் பண்ண முடியாததுனால ஆனா நாங்க எல்லா ஒன்னா தான் இருக்கோ பட் அத வீட்ல-வீட்ல சு வீட் ட்டால நடத்தப்படுற இந்த தோப்புகள் இந்த தோப்புல தோப்பு பார்த்துக்கற்து அண்ட் இந்த மாட பார்த்துக்கிறது அதுக்கெலாம் நாங்க தனித்தனியா ஆளுங்களை வச்சுிருக்கோ அதனால ஸோ அது அதில்ல மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்றாங்க அத வந்து தாத்தா பாட்டியை தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துப்பாங்க அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சோ அது தா அது-அதுமே எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் தான இப்ப நறைய வீட்ல தோப்பு தொரவுல வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல பட் நாங்க இன்னுமே வச்சிருக்கோ
ஓகே-ஓகே சூப்பர்-சூப்பர் நல்லது ஃபாலோ பண்றீங்க உங்களோட பங்க்ஷன்ஸ்ல கேக்கும்போது எனக்கு புடிச்சிருக்கு கண்டிப்பா உங்க ஊருக்கு நா இந்-இந்த டைம் வருவே
ஓகேங்க
ம் செரி ஓகே
ஓகே பாய்ங்க
ம் பாய்
நா